வணக்கம் சொல்லுங்க என்ன ரீங்க
நா இப்ப வீட்டு்லதா இருந்தெ மகன் அழுக ஆரம்பிச்சிட்டாரு சொல்லிட்டு வந்த மனைவி கிட்ட பாத்துக சொல்லி
அழ ஆரம்பிக்கிறானா அதுக்குதா க நம்ப மொத்தமா குடுத்துட்டு தனியா வந்து வீ
ஐயோ நா சொன்ன மணிவண்ணன் நா ஒரு பன்னென்டு நிமிஷந்தா பேச போறே அது வரைக்கு பாத்துக்கன் சொல்லிட்டு வரேன் அந்த அளவுல பாத்துக்கிறாங்கனா பாத்துக்
அ அவுங்க வேற வேலை வேலைல இருக்காங்களா என்ன
டீ போட்றாங்க
ஆ ஆ அவுங்க டீ போட்றகுள்ள நீ ஏ விட்டு வந்த
இப்ப நா இல்ல அம்மா கொள்ளைக்கு போயிருக்காங்க ஆமா அப்பறம் மணிவண்ணன் குடும்ப த்தோட எங்யாது போற பயணம் போறதா ப திட்டங்கள் இருக்கா
பக்கொந்தா போகலான் யோசிச்சுட்டுக்கே
அப்டியா நா இப்ப போய் வந்தெ சமீபத்துல ஆமா எ கொழந்த கத்துற சத்த உனக்கு எதுவு கேக்கலல்ல
எனக்கு எதுவு கேக்கலயே இப்ப அழுத ரைட் என‌ ஓகே ஓகே
இப்பனா போய் வந்த மனிவண்ணன் ப பைய பொறந்தநாள் அன்னக்கி போனே பொறந்நாள் அன்னக்கி இல்லெல்ல பொறந்த நாள இங்கக் கேக்கு வெட்டிட்டு
ம்
திரி ட்ரெயன் ஏறி புதன்கிழம பொறந்தநாளு வியாழன் வெள்ளி ரெண்டு நாள் கோயம்பத்தூர் டிரிப் முடச்சுட்டு வெள்ளிக்கெழம நை ட்டு கெளம்பி வந்துட்டோ
ம் கோயம்புத்தூர் எங்கெல்லா போயி பாத்தீங்க
ஃபஸ்ட்டு ட்ரெயினே வந்து ஒன்னு நாப் பதுக்குமன்ன நைட்டு ஒன்னு நாப்பதுக்கு தா ட்ரெயின் இருக்கு
ஓ ஓக்கே ம்
பன்னெண்டு மணிக்கே வீட்லருந்து கெளம்பி ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அங்கயே ஒண்ணு நாப்பது வரைக்கு ஒக்காந்து கெடந்த து
ம்
ட்ரெயின் ரிசர்வ் பண்ணியிருந்த ஸ்லீப்பருதா
அ அ
மூணு பேரு நானு ஒய்ஃப்பு அம்மாவுக்கு டிக்கெட் போட்டுருந்தோ அம்மா வர முடில் ல அதனால அந்த டிக்கெட்ல எங்க மாமியார போட்டுக் டோ
ஓகே
கூட கொழந்த
ம்ம் அப்பறோ கே ஒன்னு நாப்பது தம்பில்லா எப்டி மேனேஜ் பண்ண பால்லா
ஐயோ அதுதா கொடுமையே வீட்லயே தூங்கி பழகனவ போம்போது வழில்லா தூங்கிட்டா ரயில்வே ஸ்டேஷன் அமதியாதா இருந்தா ட்ரெயின் ஏறி நகர ஆரம்பிச்சது அழுவ ஆரம்பிச்சிட்டா நல்லா தூங்குறாங்க எல்லாரு ஸ்லீப்பர் கோச் செ இவ பாட்டுக் கத்திக்கிட்டே இருக்கா எங்க மாமியார் ஒரு பெத் த்துல போய் படுத்துட்டாங்க
ரிசர்வா அண்ரிசர்வா ஓகே ஓகே அஅ ஓகே ஓகே பாத்ததும் போயிருக்க போயிருக்க நானும் போயிருக்க ஆமா
மூணு பெட்டு அதுதா கீழ மேல நடு மூ மூணுமே மூண் டிக்கெட் நாங்க போட்டுட்டோ நடு பெட்ல மாமியார படுக்க சொல்ட்டோ அவுங்க படுத்துக்கிட்டாங்க மேல் பர்த்து எனக்கு கீழ் பர்த்து ஒய்ஃப்க் அப்டின் சொல்லி முடிவு பண்ணிருந்தோ பைய அழுவ நிறு தவே இல்ல அப்பறோ நானே கீழ் பர்த்துல படுத்துக்கிட்டு ஒரு இப்டிவே குறுக்கு நெருக்கு தூக்கி நடந்து பாக்குற ஒன்னும் பண்ண முடில ஒன்னு நாப்பதுக்கு ஏற்ணோன்டா தெண்டற ரெண்டே முக் முக்கா வரைக்கு நடக்குற ட்ரெயினுக்குள்ள நானோ
ஏ ரொம்போ புழுக்கமா இருந்துச்சா என்ன அப்பெல்லா இல்லல்ல
அப்டிதால்ல காத்தோட்டமாதா இருந்தது அவனுக்கு என்னவோ தெரில அது புடிக்கல
ம் ஏய் அது ஆல்ரெடி அவ போய் பலமுற போயிருக்கான்ல ட்ரெயின்ல
பலமுற போயிருக்கா அதெல்லா பகல்ல போயிருக்கா பழனி போன திருச்செந்தூர் போல எல்லாமே பகல் ட்ரெயின் ஒரு ட்ரெயின் ஒரு தடவ போகும்போது மதியோ ஒரு மணிக்கு ஏறி சாந்தரோ நால்ர மணிக்கு முடிஞ் சுது இன்னொரு தடவ போகம்போது து சாந்தரோ நாலு மணிக்கெழம்பி நைட்டு பத்து மணிக்கு முடுஞ்சுருச்சு இது எல்லாமே அவ முழுச்சுட்ருக்க நேரோ எப்பயு பத்து மணிக்கு மேலதா தூங்குவா ஆமா நடுராத்திரி அவனுக்கு எப்படி ஆ ஒண்ணு நாப்பது இல்ல
ம்க்ம் ஓகே ஓகே ம்
நா கீழ் பர்த்துல படுத்துக்கிட் டு மேல அவன போட்டு எடுத் தட்டிட்டு கடந்த கொஞ்ச நேரங் கழுச்சு வந்து ஒரு மூணற மணிக்குதா தூங்குனானே ஒன்னே முக்கா ஏறி மூணே முக்கா வரிக்கு ரெண்டு மண் நேரோ போராட்டந்தா ஒரு வழியா தூங்க வச்சு அவ தூங்கும் போதுமா
ம்
திடீர்னு பாத்தா திருச்சி வந்துருத்துன்னு சவுண்டு கேக்குது மணி அப்பல்லா ஒரு நா அஞ்சாயிரத்து ஆமா நடுவுல சுத்தி பாக்கும்போது
ம் ம்
தாண்டுனொனே முழுச்சுட்டா முழுச்சுப் பாத்தா அது ட்ரெயின் எப்படி போகுதுன்னா இப்போ ரெண்டு வழி இருக்கு லிக்லி ட்ரெயின்னு ஒன்னு இருக்கு வாரத்துக்கு ரெண்டு தடவ மூணு தடவ போற ட்ரெயின்னு அந்த ட்ரெயின் வந்து விருதாச்சலத்துல இருந்து ரைட் எடுத்துரு ஒரு ட்ராக் இருக்கு விருதாச்சலத்துல இருந்து ரைட் திரும்பி ஆத்தூரு சின்ன சேலம் சேலம் அந்த வழியா ஈரோடு போயிட்டு ஆ ஈரோடு போய் கோயம்புத்தூர் போறது அது ஒரு ரூட்டு அந்த ரூட்ல இருந்து இப்டியே டெய்லியு ட்ரெயின் கெடையாது வாரத்துல ரெண்டு மூணு நாளாய் சில ட்ரெயின் இருக்கு அது ஆனா வேற நேரத்துல போது இந்த டைம் கிடையாது
ஓகே
நாங்க போன டெய்லி ட்ரெயின் வந்து நேரா திருச்சி திருச்சி போயிட்டு அங்கந்து ரைட் எடுத்து குளித்தலை கருரை ஈரோடு போய் கரெக்டான டைதுக்கு திரும்ப கோயம்புத்தூரு ரெண்டு ரெண்டு வழியுமே ஈரோடு்ல போய் தா கனெக்ட்
ஓகே ஓகே ஆனா இது சுத்து இல்ல திருச்சு போய் போறது
கொஞ்ச சுத்துதான் போயிட்டு நாங்க வீட்ல இருந்தே வந்து இட்லி கட்டி எடுத்துட்டு போனோம்
ம்
அத காலைல எடுத்து சாப்டோம்
ஓகே ஒரு பட்ஜட் போட்டு ட்ரிப்பு பிளான் பண்ணுறீங்க
புல்லிசு ஓர்கிங் டே
ஆ ஓகே
அங்க கோயம்புத்தூரு ஜங்க்ஷனுக்கு போகும்போதெல்லாம் காலையில மணி ஒன்பதே முக்கா ஏற்கனவே நா மேப்ல ரூம்லாம் செக் பண்ணி வச்சிருந்தேன் அது ஒரு ரூம் கொஞ்சோ கம்மியா தெரிஞ்சது
ம் ம் ஓகே
பண்ணல நேர்ல போய் கேட்டுக்லாம் சாதா நா போனது வேற கம்பெனி கிறத்துனால எப்டியும் புக்கிங் இருக்காது ரூம் இருக்கும்னு தெரியும் எனக்கு அங்க போய் எறங்கிட்டு அங்கயுமே வந்து சென்னை மாரி நெறைய
ஆமா நம்ம எம் டி சி னு சொல்லுவோம் அங்க என்ன சொல்லுவாங்க இங்க எம் டி சி னு சொல்லு
சி லா இல்ல அங்க கோயம்புத்தூர் டிப்போ தா அது விழுப்புரம் டிப்போ இருக்குல அதே மாரி கோயம்புத்தூர் டிப் போ ஓட பாத் ஆது இருக்கு ஆனா இப்ப நம்ம மேப் ல பாத்தாலே கூகுள் மேப்ல பாத்தாலே பஸ் ரூட் நம்பர் எத்தன மணிக்கு போறோம் எல்லா விஷயமும் காமிக்குது நம்ம யாரையும் கேக்கனும் அவ
ஓகே ஆமா ஆமா காமிச்சிருக்கேன் நானும் பாத்துருக்கன் நம்ம சென்னையில அந்த இது காமிக்கும் சென்னையில அந்த இது காமிக்கும் ம்
ஸ்டேஷன்ல இருந்து ரெண்டு பஸ் மாறி போற மாரி இருந்திச்சு ஆல்ரெடி நாங்க போனதே பத் த்து மணி ஆயிடுச்சு அத வெயிட் பண்ணி பஸ்ஸு மாறி போய் எப்பப் போற‌ சொல்ட்டு அங்க கோயம்புத்தூர்ல நல்ல விஷ்யொ என்னன்னா மீ ட்ரு ஆட்டோன்னு ஒன்னு இருக்கு
மீட்ரு போட்டு ஓட்றாங்களா இன்னமொ ஓகே நல்ல விஷ்யம்
கூட அமௌண்டுமே கம்மியா தா இருக்கு நா போக வேண்டி எடொ வந்து ஜங்ஷன்லருந்து நால்ர கிலோமீட்ரு நூ த்திஅம்பதுருவா மூணு பேருகு ஒரே வெலன்னாரு செரி ஓகே எனக்கு பரவால்ல தோணுச்சி சென்னைல்லா வந்து ரெண்டு கிலோமீட்டருக்கே நூறுவா கேப் பானுங் ரெண்டு பேரு
ஆ அப்புடி இல்ல இது அதே மாரிதா இக்கே சார்ஜ் பண்றாங்கன் நெனக்கிறே இங்கெயு ஆனா இது என்னன்னா ஆ நம்ம இதுல பண்ணா ஓகே இந்த அப்ளிகேஷன்ஸ்
நீ இல்ல நீ வந்து ஊபர் ஓலால போனா அந் மாரி கெடக்கு ஒனக் கம்மியா நீ நேரா ஒரு ஆட்டோ டிரைவர் கிட்டப் போய் பேசி நூ த்தம்பருவாய்க்கு போ முடிமா நால்ர கிலோமீட்ருக்கு இந்த நா சொன்ன ஆட்டோ கிட்ட வந்து எந்த ஆப்பு கெடையாது அவர்கிட்ட எந்த ஆப் அவர் சொன்னாரு மீட்ரு ஆட்டோதா மீட்ரு வெலக்கி தா இருக்கு ரொம்ப அதிகமால்லா இருக்காது வாங்க நூத் தம்பருபாதான்னாரு அஞ்சுக்கு நால்ர கிலோமீட் ட்ருல நூத்தி அம்பர்வா நா கேள்விபட் டதே இல்லப சென்னைல எனக் பரவால்லன் தோணுச்சு செரி ஆட்டோ புடீன் சொல்ட்டு ஆட்டோ ஏறி போய் ஹோட்டல்ல எறங்கி கேட்டு பாத் த ரூம் இருக்குன் சொன்னாங்க டபுள் பெட் ரூமே வந்து ஆயிரத்தி எரநூறுவா வந்தது ஒ ரு நைட்டுக்கு
டொன்டிஃபோர் ஹவர்ஸ் கணக்கா இல்ல ட்வல் ஆ என்ன கணக்கிது இருவத் நாலு மண் நேர் இருவத்தி நாலு மணி நேரங்களா ஓகே ஓகே
பண்ணா இப்போ ஒரு ஓயோல்லா புக் பண்றனு வையே நீ நீ ர மதியொ ரெண்டு மணிக்கி பன்னண்டு மணிக்கி அந்த மாரி செக்கின் டைம் வச்சுருப்பானுங்க அந்த டைமுகு போயிட்டு மறுநாள் கால்ல பத்து மணிக்குல்லா செக் அவுட் பண்றுவானுங் அதே டைம் கெடயாதானா மற செக் பத்து மணிக்கி செக்கோட்
அப்பிடியா இது நாம்ம இதுல அப்ளிகேஷன்ல புக் அ இது பண்ணா
அப்ளிகேஷன்ல பண்ணா ஆமா நேர்ல போனா இருவத்தி நால் மண் நேரொன்ற ஆப்ஷன் ஒனக்கெடைக்கு
ஆமா
கெடச்சது போய் ரூம்ல போய் பேக் எல்லாம் போட்டு குளிச்சுட்டு மதிய சாப்பாடு எடுத்துன்னு வந்தத வச்சு சாப்ட்டுட்டு
மதிய சாப்பாடு கட்டி எடுத்துட்டு போயிருந்தீங்ளா?
ரெண்டு நாள் ட்ரிப்புடா புளி சோறு எத்துட்டு போனோ ரெண்டு நாளு‌ ஹோட்டல்ல வாங்குனா பத்தாதுல்ல கா
சேர் தம்பிக்கு எப்பிடி பால்ல ரெடி பண்றீங்க எதாச்சு ஹாட் பாக்ஸ் மார் எதா ச்சி எதாச்சி
எதுவ்மே இல்ல அங்கந்து போம்போது சாப்பாடு எத்துட்டு போயிட்டோ பால் எங்கனா வழில ஒரு டீக்கடைல வாங்கிக்க வேண்டி தா அப்புடிதா ஓட்றோ
அப்டியா இல்ல இந்த ட்ரிப்பு க்குனு சில கொழந்தைங்களுக்காக யூஸ் பண்றதுன் சில சில எக்யூப்மெண்ட் சாதனம்லா இருக்கு
இல்ல அத வேற எதுக்கு வாங்கிட்டு நம்ப அடிக்கடி போ நம்ம அடிக்கடி போவோன்னா வாங்கலா நாமளே எப்பயோ ஆடிக் கு ஒரு தட அம்மாசைக்கு ஒரு தடவ் போறோ எதுக்கு அதல்லா அனாவசியொ இன்னு ஆறு மாசம் போனா இவ பால் குடிக்கிறதே விட்ருவா
அப்டியா ஆ இது நா நிறுத்திட்டீங்கள்ள பால் தாய்ப்பால் நிறுத்தியாச்சிள்ள நிறுத்தல நிறுத்துறா ஐய வெவரந் தெருஞ்சா நிறுத்த விட மாட்டானுங்க இப்ப நிறுத்துறது நல்லதுக்கு கொஞ்ச வெவரொ கம்மியா இருக்கலெ நிற்
இல்ல இப்போ நைட்ல மட்டுந்தா நைட்ல தூங்கும்போது மட்டுந்தா ஃபீட் பண்ணிட்டு தூங்க வக்கிறாங்க பகல்லெல்லா இல்ல இப்ப பாட்டில் பாலுக்கு மாத்திட்டோ காலைல மதியொ ஒரு நாளைக்கு ரெண்டு தடவ பாட்டில் பால்
ம் நானு எ பையனு க்கு ஒரு வயசு மூணு மாசத்துக்கு அப்பறந்தா பாட்டில் பாலே குடிக்க ஆரமிச்சாங்க அது வரைக்குமே கஷ் டமாதா இருந்தது மாமா இப்ப ந ஆறு மாசொ ஆவ்து இப்ப ஒரு மூணு மாச சும்மா ஆச்சும் குடிக்கிறா அது அ அதுவே குடிக்காம அடம்புடுச்சுட்ருந்தா சொ ஓகே அது முடுச்சுட்டு அதுக்கப்றொ என்ன ப்ளானு கைய காட்றா கையதா காட்றா அப்பா கூப்பட்றா சில நேரொ அம்மா கூப்புர்றா தா கூப்பர்றா
ம்
ஓ ரொம்ப‌ அ ரொம்
ஏ பைய வந்து மம்மு ஸ்நாக்ஸ்லா ஒரு டப்பால போட்டு வச்சிருப்போ எப்பனா வேணுன்னா போய் அந்த டப் பா தூக்கிட்டு வந்துருவா டப் பவுடாக்குன் பக்கத்துல வச்சிட்டு மம்மு கைலா காட்ட மாட்டான் டப் போ பக்கோ நப்பாவ தூக்கிட்டே வந்து குடுத்துருவா நித் திறமை எனக்குடு போது நீ ஏந்தடா கஷ்
கையி கை காட்ட மாட்டா அனா இங்க ஒரு கூட்டு கலவாணி இருக்குல்ல அக்கா கைய புடிச்சிட்டு உள்ளார வந்துருவா வந்து அக்கா வெச்சு ஸ்நாக்ஸ் பாக்கு எடுப்பா எடுத்து வந்து அக்காவ வெச்சு பிரிச்சு அக் அக்கவே அவுங்க இருந்தவே சாப்புடுவாங்க இங்க கல கூட்டுக்கலவாணி இருக்குறது ம் ரெண்டு வேரு சேந் என்னுங்க பண்ணாங்க ஆ அதுல்லா இதா இப்பது ஓகே தா கொஞ்ச ஓர தருது உம் சேர் அடுத்து எங்க போனீங்க ஆ உம்
ஃபால்ஸ் இருக்கா அருவி சிறுவாணிய அருவின் சொல்லுவாங்க அத சிறுவாணி அருவி சிறுவாணிய பாத்துப் ல்ல ஒரு அருவி இருக்கு சிறுவாணி அருவினு அதுதா அவனுங்க கோவை குற்றால அவனே
உம் குற்றாலம் போக முடியலனு கோவையிலயே முடிச்சிக்கலான்னு
ஆ அந்த மாரி வச்சிருப்பானுவ போல அதுல எல்லா நாலு தண்ணி ஓ போ அப்பிடின் சொன்னது கேள்விப்பட்டு மொதல் ப்ளேனே அங்கப் போவாம நடந்து இருந்தோ ஒரு வழியா வெயிட் பண்ணி அது வந்தப் பஸ் ஏறி ஒக்காந்துட்டா கண்டக்டர் சொல்லிட்டாரு அங்க பர்மிஷன் குடுக்குறதுல்ல அதிகமா மழ் பெய்யுது வெள்ளம் போதே நா போனது நல்ல வெயில் நாளு ஜூன் மாசம் பதினொரா தேதி நம்ம ஊர்த் இங்குள வெயில் மண்டைய பொழந்து இங்க எல்லா எரிஞ்சுகிட்டு திகுதிகுனு அந்த ஊர்ல அதிக கனமழையா வெள்ள போதா
வெள்ளம் போகுதா ஓகே ஓகே அ அது என்ன ஓ நம்பத் வட மேற்கு பருவ காற்றா ஓகே என்ன பருவோ அது என்ன பருவமழ அது நமக்கு வரதா ஏதோ ஒரு பருவ் அ
பேயிஞ்சு இந்து பக்கோ வந்தது
அ ஆ
வந்ததாதா அங்க போ முடியாதுன்னு சொன்னாரா இறங்கிட்டு பார்த்தா ஈஷாவுக்கு போற பஸ் வரிசைய நின்ட்டு வந்தது ஈஷா யோக மையம் சரி அங்கேயாவது போய்